ஹலோ
வணக்கம் தோழி
ஆ வணக்கம்தோழி எப்படி இருக்கீங்க
நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கேன்தோழி சாப்ட்டீங்களா
ஆ சாப்டாசி
என்ன சாப்ட்டீங்க தோழி
நான் சாதம் கீரை குழம்பு சாப்ட்டேன்.
ஓ சரிங்க சரிங்க தோழி தோழி
கேக்குதா
ஆஹ் கேக்குதுங்கு தோழி உங்களுக்கு கேக்குதா
ஆ கேக்குது கேக்குது
ஆ
ஆ கேக்குது கேக்குது தோழி சொல்லுங்க
ஆ வெயில்லாம் எப்படி இருக்குங்க தோழி வெயில் வெயில்
வெயில்தான் ரொம்ப அதிகமா இருக்கு வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு வெளிலயே போக முடியல
ஆ கோடை விடுமுறைக்கு எங்யு போகலைங்க போலா நீங்க
இல்ல நா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கே
ஓ சரிங்க சரிங்க தோழி இங்கயு வெயில் அதிகமாதாங்க இருந்துட்ருக்கு
அதனால வெளில போக முடியல
ஆ
இவளுக்கு கோடை விடுமுறைனால எதுவு சுற்றுலா மாரி எது போயிட்டு வந்தீங்களா
ஆஹ் சென்று வந்தோம் தோழி
ஆஹ்
கோவில்கள் அந்த மாரி தாங்க தாம்சென்ட் வந்தோ
என்ன ஊரு போனீங்க அத பத்தி அனுபவ எதாவ்து இருந்தா சொல்லுங்க
நாங்கள் வந்து உம் கணவரோட அத்த வீட்டுக்கு போனோ அங்க வந்து திருவிழா நடந்தது
ஆஹ்
அது வந்து சாதாரணமா ஒரு நாள் திருவிழா ரெண்டு நாள் திருவிழா அந்த மாரி கெடையாது
உம்
அந்தப் அந்த ஒரு சாமிக்கு மட்டு அ சொல்றோ பதுனஞ்சு நாள் திருவிழா நடக்கு எனிடைம்
உம்
எப்போமே வர்ஷ வர்ஷ நடக்காது அது பத்து வர்ஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்குற திருவிழா
ஓ
அதனால தீ மிதிப்பாங்க
ஆஹ்
அதா ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு நாள் உம் அது என்ன திருவிழான்னா அந்த திரோபதி அப்டின் சொ சொல்ட்டு ஒரு இது வரு பாத்தீங்ளா பாஞ்சாலிஸ் சபதம் அந்தக் கா அந்த கதய பாத்தினா திருவிழா தா அந்த கோவில்ல நடக்கு திரோபதி அம்மன் கோவில் அது
ஓ
அத பாத்தீனா கதை அந்த நாடகத்தில் என் என்னென்ன நிகழ்ந்ததோ அது எல்லா மே அஹ் ஆஹ் அது வந்து நாடகமா நிகழ்ந்தது இது வந்து உண்மையாவே நிகழ்ந்தது
உம் உம்
அத வந்து மகாபாரத்தை வந்து சொல்லுவாங்க ஒருத்தவங்க அதன்படி எல்லாமே அந்த திருவிழால நடந்தது
சிறப் அப்பா இருந்ததுல விடுமுறை எல்லாமே
மிக சிறப்பாக இருந்தது தோழி
உம்
அது மட்டும் இல்லாமல் நாங்க கடை கடை தேர்வுகள்
ஆஹ்
நரகாட்டம் அந்த மாதிரி ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு திருவிழா தீமிதி திருவிழா ஒரு நாளு
ஆ
ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு திருவிழா நடந்ததுங்க தோழி
புதிய அனுபவமாதா இருக்கோ நமக்கு அது ஒவ்வொரு நாளோ வந்து ஒவ்வொரு விசேஷமோ நமக்கு வந்து இன்னு மகிழ்ச்சிய தரும் பாக்குறக்கிறதுக்கு
ஆ இதுவரை கண்டிடாத முதல் முதல்ல கண்டேன் இந்த திருவிழாவ நானு எனக்கே வியப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் புதிதாகவும் தெரிந்தது ம்
போனறவ நீங்க போகவே இல்லையா
என்னங்க தோழி
நீங்க எப்போது வருவீர்கள் போன வராலும் போக வில்லையா கேட்டேன்
இல்ல இந்த திருவிழாவே பத்து வருடத்திற்கு ஒரு முறை மட்டும் தான் நடக்குன்னு தோழி
பத்து வருடத்துக்கு ஒரு முறை என்றால் மிகவும் சிறப்பு
ஆ பத்து வரது இத்து ஒரு முறை நடப்பதனால் பதினைந்து நாளுக்கு திருவிழா நடந்து ஊர்ல இருக்க மக்கள் அனைவரும் எங்கும் வெளிய செல்ல மாட்டார்கள் அந்த பதினைந்து நாட்களும் காப்பு கட்டிடுவாங்க
இப்ப எல்லாம் காப்பு கட்டி வாங்க திருவிழா நாளே காப்பு கட்டி டுவாங்க
ஆ காப்பு கட்டிடுவாங்க சில பேர் மாலை போட்டு தீமிதிப்பாங்க சில பேர்
ம் என்
அ அதனால வந்து காப்பு கட்டீட்டா ஊர் மக்கள் யாரும் வெளியே போக கூடாது திருவிழா பாக்குறவங்க வந்துட்டு
ஒரு நாள் முன்னாடி ரெண்டு நாளுக்கு முன்னாடி போறவங்க வந்துட்டு போகலாம் பத்து நாளுக்கு முன்னாடி போறவங்க வந்து அந்த பத்து நாளு தா அங்கேயா தா தங்கணோ வர
ம் ஓ ஆமா சில சில ஊர்களில் வந்து இந்த பழக்க வழக்கங்கள் வந்து இன்னமோ தொடர்ந்துட்டுதான் இருக்கு மதியோ என்ன சமையல் பண்ணீங்க
நான் கத்திரிக்கா முருங்காக்கா சாம்பார் சொல்லுங்க
ஆஹ்
தொட்டுக்க வந்து முட்டை பொரியல்
ஆஹ்
நீங்கள் என்ன சமைத்திர்கள்
அஹ் கீரை எ பண்ணும் வாழைக்காய் வருவது ச அல்ல வாழ ஒரு இருமுறை கீரை எடுத்து விடு மாத்தி மா முருங்கைக்கீரை முருங்கைகீர வந்து நம்ம தோட்டத்தை சிலையே இருக்கு ஆஹ
ஆஹ் சரியா சொன்னீங்க
வாரத்துக்கு ஒரு மாதிரி சாப்பிட்டுக்கணும் மற்றபடி மணத்தக்காளி கீரை முளைக்கிடை
மன தக்காளி கீரை இது ரொம்ப நல்லது ஒடம்பு
ஆஹ்
வேலுக்கும் ரொம்ப நல்லது
ஆமா ஆமா அது வந்து வயிறும் வயித்துல உள்ள தா. புண்கள எல்லாருமே செரி செஞ்சி விடும் அதனால வாரத்துக்கு ஒரு ஒரு முறை வனத்தக்காளி கீரைய நாங்க உணவுல எடுத்துப்போம்
ஓ ரொம்ப நல்லது
நீ கண்டிப்பா வெயிலுக்கு இந்த கீரைய சாப்டுங்க
ஆ இல்ல நாங்களும் அடிக்கடிக்கி இந்த கீரைய சாப்பிடுவோம்
ஆ. உடம்ப கொஞ் ச குளிர்மயா குளிர்ச்சியா வெச்சுக்கோங்க அதுக்கிந்த பாதாம் பிசின் ஆ துளசி விதைன் சொல்லுவாங்க நிய நீ திருநீற்ற பச்சிலை விதைன் சொல்லுவாங்க சப்ஜா சீடுன் சொல்வாங்க அதுவு கொஞ்சோ ஊற வச்சு தண்ணில ஊற வச் ஒரு அரம்நேர கழிச்சி எடுத்து சாப் டீங்ன்னா அந்த நீங்க ஒரு எலுமிச்சம்பல சாறு அது மாரி அதுல போட்டு சாப் டீங்ன்னா ஒடம்பு இருக்கு நல்லாருக் அந்த ஒடம்பு
ம் ஓ செரிங்க செரிங்க தோழி ஏன எனக்கும் இதுவரை சொ நறைய பேர் சொல்லிருக்காங்கள்
ஆ
அ வெயில்ல வந்து சில ரேஷஸ்லா வரு பாத்தீங்ளா அதுக்கு எதனா உங்குளுக்கு தெரிஞ் தெரியுமா
அடிக்கடி வெளில போய்ட்டு வந்தா கை கால் எல்லா கழுவிக்கணு
ஆ
அது மாரி எங்க வெள்ல பேயிட்டு வந்தாலு கொஞ்சோ ஒடம்பு வந்து ரொம்ப வேர்த் தாலு அத க்ளீன் பண்ணி வெச்சிக்கனு ஓடம்பு கொஞ்சோ குழுமயா வெச்சனாவே இந்த இது மாரி பிரச்சனைகல்லா வராது
ஆ ஆனாலு இந்த வெயிலுக்கு எங்க குழுமையாக இருக்கிறது
ஆமா
கமான வெயில்தான் இருக்கிறது
ஆ நீங்க என்ன முறைகளை வந்து பின்பற்றி கொண்டிருக்கிறீர்கள்
நாங்கள் இதுவரையு எந்த முறையு பின்பற்றவில்லை தோழி பாதாம் பிசின் மட்டு சாப்பிடுவோ மத்தபடி எதுவு இதுவரையு பின்பற்றதில்லை மோர் அடிகடிக்கு சாப்பிடுவோ ஏனா இந்த வெயிலுக்கு அது ரொம்ப நல்லது
மொதல் நாள மொதல் நாளே வீட்லயே வந்து ஒர ஊத்திட்டு
ஆ அந்த மாரிதா நாங்க சாப்புட்றது
ஆ வீட்லயே செய்ர மோர எடுதுகிட்டீங்கனா இன்னு வந்து உடம்புக்கு இன்னு நல்லதா இருக்கு
ஆஹ் வீட்டு கிட்ட பசும் பால் விக்கிது
ஆ
அந்த பசும்பால் வாங்கி நாங்க வாங்கி அதுக்கப்றொ செஞ்சு சாப்புட்னு
நா உர போட்டு அதுல கால வந்து ஆ மிக்சி ஜார்ல வந்து து கொஞ்சொ ஒரு பச்ச மொளகா ஒரு சொ சின்ன துண்டு இஞ்சி ஒரு கொ கொஞ்சூண்டு மாங்கா உப்பு மோரு கொஞ்சொ கொத்தமல்லி போட்டு அஹ் ஒ ஒரு அடி அடிச்சுட்டு குடிச்சோம்னா கொஞ்ச வேணுனா கூலிங்க்கு தேவையில்ல ஐஸ் கட்டிகள் தேவையில்ல சும்மாவே குடிக்கலாம் நல்லா இருக்கும் வேணா அது வேணா முயற்சி பண்ணி பாருங்க ஏன்னா அதுதான் வந்து இயற்கையான இயற்கையான குளிமை
ஆஹ் சரியாக சொன்னீங்க நன்றிங் நன்றிங் தோழி